ஹலோ காலை வணக்கம் தோழி ஆ சொல்லுங்க தோழி ஆ ஏந்துட்டீங்ளா வேலைலா பாக்க ஆரம்பிச்சிட்டீங்ளா?
ஆ பாக்க ஸ்டார்ட் பண்ண போற தோழி இனிமேதா இன்னு ஆரம்பிக்கல ஹலோ கேக்குதுங்களா தோழி ஹலோ ஹலோ தோழி நீங்க பேசுறது எனக் கேக்க மாட்டிக்கிது தோழி
தோழி
ஆ
அ சொல்லுங்க தோழி
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
நா சமைக்றதுக்கு ஆரம்பிக்க போறே தோழி சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்க போறே கொழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு செய்யணு அவுங்க வந்து என்ன செய்றாங்க பாத்தீங்கன்னா அவுங்க வித விதமா கேக்குறாங்க நம்மதா கால்ல டைம்ல அந்த நேர இருக்க மாட்டெங்குது செய்ய எதுவு ஆ
ஒஹோ இருந்தாலு கொழந்தைங்களுக்கு புடிச்சது
ஆமா தோழி அங்க ஸ்கூல்லயே வந்துட்டு நீங்க அதுதா குடுக்கணு அவுங்க சொன்னதுதா குடுக்கணுன் சொல்றாங்க ஆமா நாங்க என்ன சொல்றோமோ அதுதா நீங்க குடுக்கணு அங்க வந்து டைம் டேபிள் மாரியே போட்டு குடுத்துட்ருக்குறாங்க கொந்தைங்களுக்கு இதுதா குடுத்தனுப்பணு இந்த டேல இதுதா நீங்க பண்ணனு
ஆ ஆமா நா கூட கேள்விப்பட்ருக்கே எங்க அக் கா பசங்களுக்கு வந்து சொல்வாங்க இன்னைக்கி வந்து கிரீன் லன்ச் சு பேக்கு
ஆமா எல்லாமே போ
அப்டின் சொல்வாங்க
அ எல்லாமே இல்ல சாப்பாடே சாப்பாடு மாரி அடுச்சு குடுத்துட்ருக்குறாங்க தோழி செரிங்ளா சாப்ப இப்ப இன்னிக் கி ஃப டே ஃபஸ்ட்டு மண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா சா என்னதிது சாம்பார் சாதொ சரிங்ளா செகண்ட் டே பாத்தீங்கனா புளி சாதோ தர்டே பாத்தீங்கன்னா ஆ வெஜிடபிள் ரை ஸு அந்த மாரி வந்து டவ் ஒ அவுங்களே எல்லாமே என்ன என்ன குடுக்கணு கொழந்தைங்க ஆ வ வேக வச்ச முட்டை அந்த மாரி அவுங்களு எல்லாத் து சொல்லி குடுத்துர்றாங்க இதுதா நீங்க குடுக்கணு இது இந்த மாரிதா குடுக்க ஏன்னா பசங்களு ஒரே மாரி சாப்புன்ணு ஒருத்தவங்க நல்லாதா சாப்பட்ற் ஒருத்தங்க பாப்பாங்க இல்லயா ஸ் கூல்ல அதனால நெனைக்கிறே.
ஆ ஆமா அதனாலதா இப்போ அந்த இது கொண்டு வந்திருக்காங்களா என்னான்
அதனாலதா கொண்டு வந்துருக் காங்க போல. ஆனா நல்லா இருக்கு. ஆனா நம்பளுக்கு என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு தலவலி இல்லாம அவங்க சொன்னது செஞ்சிர்லா. ஆனா கொழந்தைகதா சாப்படுறதுக்கு பிடிவாதோ பண்ணுதுங்க. ஆமா நம்ம செஞ்சு குடுத்தோன்னு வச்சு க்கோங்களே சா விரும்பி சாப்ட்டாங்கன்னா நம்பளுக்கு அ டுத்த நாள் செய்றுத்துக்கு கொஞ்ச ஆசயா இருக்கு. இது இவங்க என்னாடான்னா அது வேணா இது வேணா அது வேணான்றாங்க நம்ப என்ன செய்யறதுன்னே ஒன்னு புரியல தோழி. பசங் கூட ரொம்போ போராட்டமா இருக்கு.
ஆஹா நீங் நீங்க அவங்க மிஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான அவ ங்க சாப்படனுன்னு நீங்க சொன்னீங்ளா?
சொல்லிருக்கோ சொல்லிருக்கோ அ து அவங்களுக்கு புரியுது அது அதான்ட்டு. அது வந்து அவங்க ரொட்டீனா து வந் அடுத்த வீக் அடுத்த வீக் அந்த மாரி சாப்புடறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த வீக் எடு அதே வர்றது இல்லையே இப்ப அவங்க கேட்டது அ இப்ப நே நேத்துல இருந்து கொழந்த வந்து நூடுல்ஸ் வேணு சொ ல்லி கேட்டுட்டே இருக்காங்க.
ஆ
அப்டியு சொன்னே நானு வீட்ல செஞ்சு குடுத்துறேம்ப்பா நீ சாப்ட்டு போன்னா இல்ல நா ஸ்கூல்லதா வேணு எனக்கு நா பசங்க முன்னாடிதா சாப்பட்ணுன்னு அடோ
ஓ அப்ப நீ மிஸ் கிட்ட திட்டு வாங்குவ பரவால்லயான்னு கே
ஆ அவங்க திட்ட மாட்டாங்க எங்கள எங்களுக் ஃபோன் பண்ணி கேப்பாங்க. ஏங்க நாங்க சொன்னது என் நீங்க சொல் பண்ணி குடுத்துருக்கறது என்ன? ஆ ய அந்த மாரி நா ஏற் பெரியவங்கள வந்து போன் பண்ணி இதா சொல்வாங்க ஃபோன்ல அவனு அவங்கல எதுவு கேக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து குரூப் போடுறது இந்த மாரி பண்ணாதீங்கன்னு அந்த மாரி எல்லா பண்ணுவாங்க
ஓ இந்த மாரிலா வேற இப்போ பண்ணா ஸ்டார்ட் பண்
ஆமா இப்ப எல் எல்லாமே குரூப் பிருக் கில்ல ஸ்கூல்ல குரூப் வெச்சுக்குறாங்க எல்லாத்துக் குரூப் ஆயிற்றுச்சு இப்போ எ எதா இருந்தாலு ஆ நாலு பேர் தெரிர போலதா பேசுவாங்களே
ஓ
எல்லாமே நா செய்யமாட்டோனா மத்தவங்களு அத செய்ய மாட்டாங்கோன்னு ம்ச் அப்படி பேசின நாள பேசுது தொத்தையாம இருப்பாங்க அதனால அந்த மாரி பண்றாங்க
சரிங்க தோழி அப்பறோ விடுமுறைக்கு எங்கன்னா போயிட்டு வந்தீங்களா
விடுமுறைக்குங்களா நா எ ஃபஸ்ட்ல எல்லா ஊருக்கு போவ தோழி நானு இப்ப எல்லா எங்யு போற து கெடையாது
ஆ
என்னா நேரோ இருக்க மாட்டேங்குது இங்யே வீட்லயே கரெக்ட்டா இருக்குது மாடுங்கள ஆ மாடு மாடு இல்ல ஆடு இருக்குது அத வெச்சு அத பாத்துக்குணு அது அதுக்கு அத வேலயே எனக்கு சரியா போகுது
கொழந்தைங்களு வெளியப் போனுன்னு ஆசப்படுவாங்களங்க தோழி இ அதுவு இந்த லீவ் டைம் முல்ல எல்லா
அ அதுக்கெல்லா கூட்டு போயிருக்கோ வாங்கு பீச்சு கீச்சு அங்கே இங்கேன்னு கூட்டு போயிருக்கோ ஆனா ம்ச் ஒரு வீட்டு இதுலயே சொந்தக்காரங்க வீடுன்னு போனது போல போகல
ஓ ஊருக்குன்னு எங்யும் போல
போகல
ஓ சரிங்க சரிங்க தோழி.
நீங்க எங்கயாவது போனீங்களா?
லயே இங்க எங்க ஊர்லயே திருவிழா நடந்தது.
எங்க ஊர்ல இப்ப திருவிழா நடந்துன்தா இருக்குது பதினெட்டு நாள் கூத்து திருவிழா நடந்துன்தா இருக்குது. நேத்துதா வந்து சாமி வந்து போச்சு. இன்னு இரு க்குதுங்க இன்னு இருக்குதுங்க தோழி. இன்னு இந்த ஒரு வாரம் ஃபுல்லா முழுக்காவே இருக்கு. அடுத்த வாரத்துல கூத்து திருவிழா முட்ஞ்சு இந்த திரௌபத்து அம்மன் திருவிழா நல்லா இருந்துது.
ஓ அதுனா ரொம்ப நாள் ஆ குமே ரொம்ப நாள் திருவிழா பண்ணுவாங்களே?
த்தது பாரதமு பதினெட்டு நாள் பதினெட்டு நாளு
அது அதா ரொம்ப நாள் பண்ணுவாங்க எனக்கு தெரியு. இப்போ எங்க வீட்டுக்காரோட ஆ போயிட்டு வந்தோ தோழி இப்பதா நாங்க நாங்களு அதே கோயில் திருவிழாக்கு போயிட்டு வந்
எந்த ஊர்ல?
இது வந்து ஆற்காட்ல போயி ட்டு வந்தோ நாங்க. எங்க வீட்டுக்காரோட அத்த அத்த இருக்காங்க அவங்களுடைய ஊர் போய்ட்டு
வாங்க தோழி இ இது இங்கயு எல்லா சேந்து கொண்டாடலா.
ஆ கண்டிப்பா வரே தோழி. எங்க ஊர்ல மாச மாசோ திருவிழா நடக்கு.
ஓ அப்டியா? கொ ழந்தைங்களுக்கு கொழந்தைங்கள கூட்டிட்டு ஒரு ரெண்டு ஒரு நாள் மட்டு வா இது பெரிய திருவிழா அன்னக்கி வந்துருங்க சரிங்களா?
கண்டிப்பா வரே தோழி.
சொல்லுங்க தோழி.
ம் நாங்க வந்து திருவிழாவா வந்து போயிட்டு வந்தோ அதுக்கப்புறோ எங்க ஊர்ல வந்து தேர் வந்துது. நம் எங்க ஊர்ல அந்த ர் வந்து நம் சோழர் காலத்து ட மூணாது தேருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த தேரு
அ
நம் நாட்டுலயே சோழர் காலத்தோடு மூணாது தேருணா அந்த தேரு தா வட்ட தேர் அது
அ ஹா ஹா ஹா ஹா
அந்த தேரு ரொம்ப பிரசித்தி பெற்றது
சரி சரி சரி
அதுக்கப்றோ அந்த டைம்லலாம் ரோட்ல கொஞ்ச கூட நடக்க முடியாது நம்ம
அ அவ்ளோ அவ்ளோ கூட்டமா இருக்கோங்களா
எங்க இருக்க கூட்டமும் அந்த தேர் பக்கத்துக்கு வருவாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்றோ இப்ப எல்லாரும் எல்லா இதுலயும் திருவிழானா கடை போடுவாங்க தானே
ஆமா த் ஆமா தோழி எல்லா வளையல் கட கொழந்தைங்க வெளையாட்டு சாமகடை எல்லாமே தானே போடுவாங்க
ஆ ஆனா இங்க வந்து எப்டி தெரிங்களா கடைக்குன்னே திருவிழா வைப்பாங்க
ஹா ஹா ஹா ஹா
அந்த திருழா வந்து ஏழு வாரம் அ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏழு வாரம் நடக்கும் அந்த திருவிழா
ஆ அத்த நாளும் கட வைப்பாங்களா
அத்தனாளு அப்டியே புது புதுபுதுசா கடவைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெலையும் ரொம்ப மலிவா கும்
ஓ நல்லா இருப்போ அப்போ திருவிழானால நல்லா இருக்குல தோழி அது ரொம்ப புடிச்சமா புடிச்ச விஷயுல்லையாது அ கொழந்தைங்களும் ரொம்ப புடிக்கும் பெரியவங்களுக்கு நல் ரொம்ப பிடிக்கும்
ஆ ஆ ரொம்ப பிடிக் எதனா வாங்கன் வாங்குன தந்த வச்சிக்கோங்க அந்த திருவிழால எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ஏனா
ஆமாமா ஆமா எல்லா எடத்துலயும் நடக்கிறது தா
அ
கொழந்தைக தா அடம் புடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களா இருடா திருவிழா வருதுல வாங்கிக்கலா அ சொல்லுவோம்ல ஆமா நாம் இப்ப எங்க பெரியவங்கள சொல்லுங்க ஏதாது வீட் ட்டுக் வாங்னோன கூட நம்னால போய இது திருவிழா வந்துறபோதாமா அங்கிதா வாங்கிலாம்னு எனப்
ம் ஐ என்ன புல்ல இவ்ளோ ரேட் விக்கிது இதுவே அந்த திருவிழால்ல கம்மியா இருக்கு நம்ப அப்போ வாங்க்கிலா கொஞ்ச வெயிட் பண்ணு அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க
ஆமா ஆமா ஆமா நாங்களே இப்ப அதா எதாது ஒரு இன்னொ எதொ வாங்கணுன் நென்ச்சிட்ருக்கோம இல்ல ஏ இங்கெல்லா வாங்கனு அடுத்த வாரொ திருவிழ வந்துரு போதில்ல வாங்க்கிலான்னு நெனப்போ நல்லா இருக்கு அது நல்லா இருக் கு
ஆ ஆமா பூசுபுதுசா கடல்லா போடுவாங்க தோழி
ஆமா தோழி அம்மெ அப்றொ இன்னொன் னியு கவனிச்சிருக்கீங்ளா நீங்க வெளில வளையல் எல்லா பாத்தீங்கன்னா இதுவாருக்குகு அந்த இந்த இதுலல்லா திருவிழால்ல வளியல் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுங்ளா வளியல்ஸு வளியலு அந்த மஞ்சா கயிறெல்லா ரொம்ப நல்லா இருக்கு
ஆ ஆமா
ஆமா தோழி ஆமா
கு வளையல் ரொம்ப புடிக்கு
ஆ ஆ பொம்பளபசங்களுக்கு அதுதானே
ஆ பாக்கும்போதே எந்த வளையிலு எடுக்கர் து எத வுட்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு எல்லா ரொம்ப அழகாருக்கு
ஆ ஹ ஹ வாங்க தோழி நா வாங்கித்தரே
அ ஹ கண்டிப்பா வர தோழி
தோழி சொல்லுங்க
நீங்களு எங்க கோயில் திருவிழாக்கு வாங்க
கண்டிப்பா நானு வரே வரனே வராமா எங்க போ போறோ சொல்லுங்க தோழி தேனீர் குடிச்
நீங் ஆ தேநீர் குடுச்ட்டோ தோழி
நா இப்பதா போட்டுட்டு வடி கட்டின்டுருக்கே
இப்பதானுங்ளா
ஆமா
எனக்கு வந்து தேநீர் குடிக்கிற பழக்கொ இல்ல
ஆ
நான் வந்து பால் அந்த மாரி குடிப்பே
எனக்கு அது அது குடிக்லென்னா கை காலே ஓடாது தோழி கால்ல கால்ல ஏந்தாதா அது டம்ளர பாத்தாதா எனக்கு வேலையாவு தோணு இல்லன்னா தோணவே தோணாது
சில பேருக்கு வந்து அந்த மாரி தாங்க தோழி எங்க மாமியாரு அ
பழகிட்டோ இப்ப உட விடவே முடி டில தோழி அத அந்தப் பழக்கத்த விடவே முடியல அதா நெஞ்செரிச்சல் இருக்காது என்ன வயி று வ‌ வயிறு எரிச்சல் இருந்தால் நெஞ்சு எரிச்சல் இருந்தாலு அது கொஞ்சொ குட்ச்சாதா நிம்மதியா இருக்குது
ஓ ஆமா அந்த பழகுனவங்களுக்கு அந்த மாரிதா இருக்கு
ம் ம் வாங்க தேநீர் குடிக்கலாம்
ஆ வரெந்தோழி கண்டிப்பா
ஆ சொல்லுங்க தோழி வேற எதாது உங்குக்கு சொ சொல்லணுமா
இல்ல எதுவு இல்லைங்க தோழி உங்ககிட்ட பேசுதுல எனக்கு ரொம்ப சந்தோஷொ
ஷமா இருக்கு தோழி காலைலெயே உங்க கிட்ட பேசுனது
ஆ நெறைய வி விஷ்யங்கள பகிர்ந்துக்குனோ
ஆமா நிறைய பகிர்ந்து கிட்டோ நிறைய பே சுனோ ஆ கண்டிப் பா எங்க எங்க ஊர் திருவிழாவுக் வாங்க
கண்டிப்பா வர தோழி அடுத்த கால்ல சந்திக்லா
கண்டிப்பா சந்திக்லா வணக்கம் தோழி நன்றி